ஹலோ சிஸ்டர் குட் ஈவினிங்
குட்ஈவ்னிங் சிஸ்டர்
நல்லாருக்கீங்ளா
நல்லா இருக்கோ சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கோ சிஸ்டர் சாப்டாச்சா
இனிமே தா நைட்டு சாப்புட்ணு இன்னைக்கு கடையில வாங்கி சாப்பிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி
ஓ ஓகே ஓகே நல்லது கொஞ்சோ டைம் கொஞ் ம் நைட்டுக்கு செஞ்சாச்சு சப்பாத்தி
சேரி சேரி
ம் நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா இந்த கிச்சன் கிளீன் பண்ணிட்டு மாவு அரைக்க போட போறே
நா மாவு அரைக்க குடுத்து விட்டுட்டு
நா இப்பதா போட போறே ஆப்பாத்துக்கு மாவு அரைக்கலான்னு
ஹ அ
புசா
அப்றோ சாட்டடே சண்டே எங்கன்னா வெளிய போனீங்ளா
இந்த வாரோ எங்கயு போல
ம் ம்
மேக்சிமம் வெளிய போறது கிடையாது போகுதா வீணா தா போவு
வேறனா அப்டி எந்த எடத்துக்கு போவீங்க அதுல எது உங்களுக்கு புடிச்சிருந்தது ஓஹ் ஓகே ஓகே
அப்புறோ ஒரு எப்பவாவது மால்க்கு போவோ
ஆ ஆ எதாவ்து ஸ்பெஷலான மெமரிஸ் எதாவ்து
ஸ்பெஷலான மெமரிஸ் நா எந்த எத பத்தின மெமரிஸ் கேக்குறீங்க
எதோ ஒரு ஜென்ரலா
அதுக்கெல்லாம் பண்றது
இதுனால இது லர்ன் பண்ணிக்கிட்டே இது தெரிஞ்சிச்சு இங்க போனே இந்தா எந்த இடத்துல இவ்ளவு ஹாப்பியா இருந்தது
எனக்கு கோவில் போறது மட்டும்தா ரொம்ப பிடிக்கு
ஓ நல்லதுங்க ஓகே ஓகே சோ அந்த மாரி எதாவ்து ஆ
அதுக்கப்புறோ திருவண்ணாமலை இந்த வருஷந்தா போ முடிஞ்சிச்
திருவண்ணாமலை போய்ட்டு வந்துட்டீங்க
ஆமா அது மட்டுந்தா ஒரு சந்தோ இந்த வருஷத்துல
ஆ ஆ
அ ரொம்ப ஒரு ரெண்டு மூணு வருஷமா அத போணு போணுன் நெனச்சிட்டு இந்த வருஷந்தா போ முடிஞ்ச்சு
ஓகே நானு திருவண்ணாமலை போணூன் நெனச்சு போக முடியாம இருந்து அப்பற சடனா ஒரு ப்ளான் வந்து போன
அ அ
ம் ஓகே ஓகே ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க
ஃப்ரீ டைம்ல வேலையே வீட்ல சரியா இருக்குல்ல
அது உண்மதாங்க
காலையில சமச்சா பாத்திர கழுவணு அடுத்து சாயங்கால என்ன செய்யனு ரா த்திரி என்ன செய்யனு வேலயெல்லா சரியாயிரு
ஆ ஆ
உங்களுக்கு
எனக்கு அப்டிதா கால்த எந்திச்சம்னா டிஃபன் பண்ணு அதுக்கப்றோ அடுத்தடுத்தது அப்டியே ஒவ்வொரு வேலயா செய்ற மாரி இருக்கு‌ அப்புறோ எப்பயாவ்து ஃப்ரீயா இருந்தன்னா எனக்கொஞ்சு இந்த இது இந்த ஆரி வர்க்கு மெஹந்தி சோ அந்த மாரிலா கொஞ்ச
ஆ
ஆ இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஸோ நானாவே செல்ஃபா லேன் பண்ணியிருக்கே ஒக் ஓரளவு மேனேஜ் பண்ற இல்ல இல்ல க்ளாஸ்க்கு எதுவும் போல அப்டி பே பண்ணியு ஏமாந்துருக்கே
ஆ
சோ அதனால ப்ராப்பரா அவுங்க சொல்லி குடுக்குற இந்த ரெக்காடு க்ளாஸ் மாரி அன்ப்பிவுட்ருவாங்களா அதுனால நானே செல்ஃபா லேன் பண்ணிக்கலா அப்டீன்ட்டு யூடியூப்ஸ் பாப்பே ஆ அத பாத்து டிசைன்ஸ் ஓரளவு எனக்கு என்னோட ட்ரெஸ்க்கு நா போட்ற அளவுக்கு நா பண்ணிக்குவே
வெளியே யாருக்கும் பண்ணி குடுக்கல
இல்ல நா ப்ரொஃப்ஷனலாலா லேன் பண்ணிக்கல அதே மாரி இன்னமு ரொம்ப ப்ரொஃப்ஷனலானா அதுக்கு டைம் குடுத்து கொஞ்சோ பண்ணு ஆனா நம்ம அத உக்காந்து நிதானமா பண்ற அளவுக்கு டைமு இல்ல பொறுமையு இல்ல அதனால எப்பனா மூடு இருக்குமோது பண்ணுவே மீன் தோணு இது இன்னைக்கு பண்லா அப்டின்ட்டு
உங்க தேவைக்கியா உங்க உங்களோட தேவய ஃபினிஷ் பண்றளவுக்கு வெளிய குடுக்காத அளவுக்கு பண்ணிக்கிறீங்க
அ அந்தளவுக் டிசைன் அந்தளவுக்கு போட வருங்க ஆனாலஃபுல் ஃப்ளெஜுடா இன்னு வரையு உக்காந்தி நா அந்த மாரி பண்ணதில்ல
ஆ ஆ
அப்புற இந்த ப்ரூச் ஒர்க்லா பண்றாங்கல்ல இப்போ அந்த அம்மா அப்பா டேகு
ஆ ஆ
ஆ அந்த இது ஆர் இந்த ஜடையில வெக்கிற மாரில்லா அந்த
ஆமா ஆமா இந்த கொழந்தைங்க ஆ வளகாப்புனா அதுக்
வளைகாப்புக்கு ஆ சோ அந்த மாரி ப்ரூச் ஒர்க்குமே நா பண்ணுவ
ஓ சேரி சே அது வெளிய பண்ணி குடுப்பீங்கள
இல்ல நான் எல்லாமே செல்ஃபா நான் லேர்ன் பண்ண நான் செஞ்சு நான் வீட்லே எனக்காக வச்சு குவன் வச்சுக்கோங்க ஏனா புரொப்ஷ்னலா எல்லாருக்கு அஃபிஷிலா இது மாரி இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் பண்ற நீங்க குடுங்க அந்த மார்லா எதுமே
அந்த மாரிலா இல்ல ஆ ஆ
ம் ஆனா ஐடியா இருக்கு சேர் கொஞ்ச நாள் போகட்டுன்ட்டு நான் விட்டுட்ட
நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனில ஒர்க் பண் பண்ணிக்கிட்டு இருக்கே
அ ஆ
அத ஷேர் பண்ணிக்குலாமான் தெரில
இல்ல இல்லங்க இது வேற இது பியூட்டிஷன் எதாவ்து பண்றீங்ளா நீ
ஆமா ஆமா ஆமா ஆமா
ஓகே
அங்க போய்ட்டு வர்துக்கே நேரோ சரியாய்ரு
ம் ம்
பேலன்ஸ் டைம்ல வீட்ல ஒர்க்கு அந்த மாரி
அ அ ஓகே ஓகே செரி செரிங்க
ம்
கோயிலு இதுவரியு எது எதுலா போயிருக்கீங்க கோயில்தா ரொம்ப புடிக்குன்ட்டீங்க
கோவில்க்கு ரொம்ப பிடிக்குனா தி திருச்செந்தூர் போய்ர்க்கே காஞ்சிபுரத்துல காமாட்சியம்மன் கோவில் அப்டி கொஞ்சோ ஒர் அந்த மாரி எந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊர்ல கோவில் எதாது போ முடிஞ்சா போய்ட்டு
ம் ம்
அங்க ஒரு ரெண்டு மூணு கோயில் பாத்துருக்கோ அப்புறோ திருச்செந்தூர் திருப்பதி திருவண்ணாமலை அந்த மாரி பேய்ர்க்கோ
ஓகே ஓகே
பழனியு பேய்ர்க்கோ
ஆ ஆ
மித்து இன்னு ரெண்டு அறுபடை வீட்ல ரெண்டு மட்டு பேலன்ஸ் இருக்கு
ஓகே பட் எனக்கு ஆச ஆறுபடை வீடு ஒரே டைமே ஃபுல்லா சுத் துனுன்டு இப்ப நான் இதுவரையு ஆ அது ஒன்னு இருக்கு பட்டு அதுக்கு டைம் வந்தா மட்டுந்தா நம்ளால போக முடியு இல்லைங்ளா
நான் திருத்தணியு கும்பகோண்ணத்துல உள்ள சாமிமலை இந்த ரெண்டு மட்டு பாக்கல
நான் சுவாமிமலை பாத்துட்ட சுவாமிமலைனே தெரியாம நாங்க வேற ஒரு கோயிலுக்கு போனோ பட் அங்க நாங்க ரூம் போட்டதுனால எதோ கோவில்னு நென்ச்சிட்டோ அதுக்கப்புறந்தா சொன்னாங்க ஸ் சுவாமிமலை அதுனா முருகனோட நாலாம்படை வீடு அது அப்டின் சொல்லி சொன்னாங்க அப்ப நம்ளுக்கு தெரியாமலே அந்த எடத்துக்கு நான் போய் சேந்துட் டன் வச்சுக்கோங்க ஆ அப்போதா அது சுவாமிமலைன் சொல்ட்டு போடவே பாக்குறோ ஓ இவ்ளோ பெரிய கோவில் இங்க இரு கா ஆனா இதா நாங்க அங்க தஞ்சாவூர் கற்பரச்சாம்பிகை கோயில் சொல்வாங்க இல்லைங்
ஆ ஆ
அந்த மாரி செரி அந்த பக்கோ போலா தஞ்சாவூரு பெரிய கோயில் அந்த மாரி கோவில்ங்ளு க்கு போலான் போனோம் ரூம் போட்டவங்க அங்க போட்டாங்க சோ அப்டி போடும் மோது சுவாமிமலை கோவில் வாசல்யே ரூமு ஆ அப்றோ அங்கயும் போய் பாத்துட்டு வந்தாச்சு
நா இன்னு அதுக்கு மட்டும் போல சுவாமிமலையும் திருத்தணி மட்டும் பெண்டிங்
ஓகே ஓகே
இந்த இயர்க்கு இல்லன்னா அடுத்த வருஷம் போனும்
அ அ
நீங்க இன்னு எத்தன வர்ஷோ இன்னு எத்தன இது கம்ப்ளீட் பண்ணாம வச்சிருக்கீங்க
என்னது
இந்த ஆறுபடை வீட்ல
அதுக்கா நா திருச்செந்தூர் போன பழனி போன சுவாமிமலை போன இன்னும் மூணு போணுங்க
மூணு போனும் செர் மதுரை போனீங்னா ரெண்டு பாத்தர்ல்லா
ஆ ஆ ஆனா என்னன்னா எனக்கு ஒர் ரே இதா எல்லா கோவிலியும் பாக்கணுன்ட்டு வீட்ல சொல்லிட்ருக்க என்னைக்காவ்து பிளான் பண்ணி கூட்டிட் போவாங்கன்னு ஒரு ஹோப்பு
இட்ஸ் ஓகே
ம் மத்தபடி எதாவ்து இது மீன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதாவ்து இருக்கா உங்குளுக்கு
எஸ்பீரியன்ஸ்ஸா ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லா இல்ல இப்பதா கொஞ்சம் போக ஆரம்பிச்சிருக்க
ஓகே டீச்சிங் சைடா இல்ல
இந்த பூ பியூட்டிஷியனுகாண்டி வெளிய போகாம வேலைக்கி போகாமலே இருந்தது இப்போ செரி பசங்க ஸ்கூல் போயிட்டு சும்மா இருக்காங்ளன் சொல்ட்டு அப்டியே போக ஆரம்பி
பட் நெறையா கத்திருப்பீங்க இல்லைங்ளா மேக்கப் பண்றதுக்கு எல்லா
நா அந்த லெவலுக்கு வந்து இவங்குளுக்கு பண்ணுங்க இந்த இது நீங்க இருக்லா அந்த மாரி ஆகல ஒரு டப் பார்லர் டைம் பத்து டூ ஆறா அந்த டைமிங் மட்டு தாங்க வர்றவங்ளுக்கு த்ரெட்டிங் அந்த மாரி மட்டும் தா
அ அ
அங்க போ ஃபுல்லா போன ஒன்னே குடுக்க மாட்டாங்கா அவங்குளுக்கும் நெறைய ப்ராப்பரா ஒரு கிளைன்டு இருப்பாங்க அவங்களுக்கு இவங்க பண்ணா தா பிடிக் கும் அந்த மாரில்லா இருக்கு
ஓ ஓகே ஓகே சோ அந்த மாரியும் இருக்குங்ளா
ஆ அவங்க இல்லயா அப்டின்னு வரும் மோதே அந்த ஆ அவுங்க இல்லையா அவுங்க இருந்தா தா த்ரெட்டிங் பண்ணுவேன்னே வர் வர்றவங்ல்லா இருக்காங்க
ஓகே ஓகே
ப்ராப்பரா வருவாங்கள இந்த ப்ராப்பரா வருவாங்க இந்த பார்லர் தா வருவேன் சில பேரு வருவாங்கல்ல அவங்ளுக்லா அந்த பழைய ஆளுச தா கேப்பாங்க புதுசா யாரு போனாலும் இது பண்ண மாட்டாங்க அத்னால நறைய அசைன் பண்ணல சும்மா நார்மலா உள்ள ஓர்க் மட்டு தா
ஆ ஆ
ம்
ஓ அந்த மாரி என்ன குரூப் இருக்காங்க மீன்னு இதே வேலைல
ஒரு ரொம்ப நாளாவே ஒரு பார்லருக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்
ம் ம்
இல்ன்னா அவுங்க ரிட்டர்ன் கூட போயிருவாங்க அவுங்க வந்ததுக்கு அப்புறோம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு
ம் ம்
வேற யாருகிட்டயும் பண்ணதுக்கு அவுங்க தயாரா இல்ல
ஓகே அந்த டைம்ல உங்க மேனேஜர் இது ஏன் இந்த மாரின்னு சொல்லி கேக்க மாட்டாங்களா
எனக்கு பிடிச்சவங்ககிட்ட தான் பண்ணணும்னு அவுங்க சொல்லும்மோது அவுங்க எப்டி அவுங்களக் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க
ஓகே
இவுங்க பண்ணாதான் திருப்தியா இருக்கு இவுங்க பண்ணாதான் நல்லா இருக்கு அப்டிங்கிற ஒரு கமெண்ட் வந்திருக்குல்ல
ம் ம்
அதனால அதுக்காண்டி ஆ ஆ ஓகே அவுங்க கேட்டாங்கன்னா அவுங்க நாளைக்கு வருவாங்க நீங்க வாங்க அப்டின்னு சொல்லிருவாங்க
ம் ம்
அதனால அவுங்க நெஸ்ட் நாள் அந்த மாரி வந்து பண்ணிக்குவாங்க
ம்
ஓகே ஓகே
சொல்லுங்க நீங்களே சொல்ல வந்தீங்கள சொல்லுங்க
இல்ல இல்ல இப்போ நீங்க மின் இப்போ பேசிக் கிளாஸ்ல இருந்து இருக்கீங்க இல்லலைங்களா அதுல ஒவ் ஒவ்வொன்னாதான சொல்லி குடுப்பாங்க இப்போ ஐப்ரோனா அது ஒரு மாரி ஃபேஷியல்னா அது எத்தன லேயரு அ அந்த மாரி தான
த ஐப்ரோ அப்றோம் ஃபேஷியல் அப்றோம் அந்த பெடிக்கூயர் மெடிக்கூயர் பெடிக் கூயர் மெடிக்கூயர் அப்றோம் ஃபேஷியல்
ம் ம்
இப்டி கத்து அதுதான் அப்றோம் இந்த ஹேர் கட்டு
ஓகே
ம்
ஓகே ஓகேங்க சிஸ்டர் நல்ல ப்ரொபஷனல் அது
இந்த இப்போ கல்யாணத்துக்குல்லாம் அப்பெல்லாம் அசைன் பண்ண மாட்டாங்க அதுக்கல்லாம் நறைய பேர் இரு ப்பாங்கள அவுங்க போய்க்குவாங்க நம்ம அந்த டைம் பார்ல இருந்துக்கிட வேண்டியதான்
ஓகே ஓகே
ஆம ஏதா ஏதாவது ஃபங்க்ஷனுக்குனா வேற நம்ம இப்ப தான ட்ரெயின் ஆக்கிட்டு இருக்கோம் அதுக்கு டக்குன்னு
உள்ளவங்க இருப்பாங்கல ஆல்ரெடி பண்ணவங்கல்லாம இருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அவுங்க மட்டுதான் போவாங்க
ம் ம்
நம்ம இந்த ஹெல்ப்புக்கு எப்டியோ ரெண்டு பேர் தேவப்படுவாங்கல
ம் ம் செரிங்க சிஸ்டர் பாப்போ அப்றோமா பே ஆ அப்றோம் பாப்போம் பாய்
ஆ சேரி ஆமா